கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லா இருக்கே அப்ரோ சாப்பாடு சாப்பாட்டு வேலைய எல்லா முடிஞ்ச்சிங்களா
சாப்பாட்டு வேலைய எல்லா முடிஞ்சிச்சுங்க இவுங்ளுக் எல்லாருமே நல்லா இருக்காங்க உங்களுக்கு சாப்பாடு வேல எல்லா முடிஞ்ச்சா
ஆ சாப்பாட்டு வேளைய எல்லா முடிஞ்ச்சு எங்க போன் பண்ணியே ரொம்ப நாளாச்சு ரொம்ப பிஸி ஆயிட்டீங்ளா
ஆமாங்க ரொம்ப பிஸிதா பிள்ளையல்ல பாக்கணும்ல பிள்ளைய பள்ளிக்குடோ தொரந்துருச்சு அதுகல காலையில எந்திர்ச்சு கெளப்பி இது பண்ணவே நமக்கு நேரம் சரியா போயிது இந்த மாரி நைட் நேரந்தா நம்ம நாள பேச முடியுது
ம் ம் சேர் சேரிங்க அப்புறோ பழக்னோங்குளா பால்லா பால் குடுங்க கொழந்தைங்களுக்கு ரொம்ப சத்து டீ காஃபி எல்லா கிடுக்காதீங்க
டீ காஃபிலா குடுக்கறது இல்லங்க நமளே டீ குடிச்சால் பிள்ளை வந்து கேப்பாங்க நமளே ஒரு நேரோந்தா குடிக்குறோ பிள்ளை வந்து கேப் ப்பாங்க நம்ம குடுக்கறது கெடையாது நம்ம வந்து பால் பால்ல வந்து எதாவ்து ஒரு மால்ட்டு மாரி எதாவ்து கலந்து குடுத்துருதுங்க ஹார்லிக்ஸ் பூஸ்ட் அந்த மாரிலா எது குடுக்காம மால்ட் மாரி எதாவ்து கலந்து குடுக்குறது ராகி மால்ட்டு அந்த மாதிரி எதாது வீட்லயே வந்து இது பண்ணி கலந்து குடுத்துருவோங்க தயிரு வீட்லயே ஹோம்மேடு தயிரு நம்ம வீட்லயே நைட் டே ஒர ஊத்தி வெச்சு பிள்ளையலுக் குடுக்குறது அதுலயே பன்னீர் ரெடி பண்ணி குடுக்குறது இப்பிடிதாங்க குடுக்குறது பிள்ளையளுக்கு ஒருத்தர் ஒரு ஆள் குடிக்குது பாலு ஒரு ஆள் குடிக்கமாட்டிகிது இருந்தாலு மல்லு கட்டி எதோ ஒரு ஸ்ட்ரென்த் வேணும்ல புள்ளைகளுக்கு பால் வேண்டான் சொன்னாலு நம்ம குடிக்கிறே காஃபிதா வேணுன் சொல்லி சொன்னாலு நாங்க பால்தா குடிப்ப அதுதா குடிக்கணு அத்தா சத்துன் சொல்லி இப்போ பழக்கப்படுத்தி வெச்சிருக்கோ நீங்க எப்டிங்க பிள்ளைகளுக்கு என்ன குடுக்கீங்க
ஏங்க எங்க வீட்ல வந்து அதே இதுதாங்க ஒரு பைய பால் குடிக் ஒரு பைய பால் குடிக்க மாட்டா அப்போ ஒருத்தனுக்கு வந்து பால்லதா கால்சியன் சத்து இருக்கு அது வந்து கால்சியன் சத் எனா எலும்புக்கு ரொம்ப நறைய முக்கியோ அதனால என்ன பண்றதுன்னா பால்ல நா பன்னீர் செய்வேங்க பன்னீர் வந்து எப்டி செய்வேனா இப்ப அர லிட்ரு பால் பன்னீர் செய்யறதுக்கு மட்டு நா வந்து மாட்டு பால் எடுத்துக்க மாட்டேங்க பாக்கெட் பால் இருக்கு பாத்தீங்களா அந்த பால் வாங்கிப்பே எனா அது கொஞ்சோ நல்லா திக்கா இருக்கு அர லிட்டரு வாங்கனோ அப்டினா நம்மளுக்கு ஒரு கால் கிலோ இல்ல எரநூறு கிராம் பன்னீர் கெடைக்கு எப்டின் பாத்திங்கனா பால நல்லா காய வெச்சு அதுல பால்ல நல்லா கொதி வந்ததுக் அப்பறோ கீழ எறக்கி வெச்சு அதுல ஒரு எலுமிச்சம்பழத்த புழிஞ்சுவிட்டோனா அப்புடியே பால் திரி திரியா ஆய்ருங்க அதுக்கப்புறோ நா என்ன பண்ணுவேன்னா ஒரு வெள்ளத்துண்ணிய விரிச்சு அதுல அந்த பால ஊத்தனன்னா அடில ஒரு பாத் பாத்தரோ வெச்சுருவே அந்த பாத் அ துணில ஊத்தும்போது பாத்தீங்கன்னா அந்த திரி திரியா ஆனும்போது அந்த தண்ணி துணி எல்லா வடிஞ்சிரு அந்த கட்டி கட்டியா இருக்கிறது மட்டு அந்த துணில இருக்கு அத நல்லா இரிக்கமா புழிஞ்சுட்டு ஒரு பாத்தரோ நல்ல கனமான பாத்தரமா எடுத்து அதுல வெச்சிருவே அது மேல வெச்சிருவே வெச்சு ஒரு ரெண்டு மண்நேரோ மூணு மண்நேரோ விட்ருவே அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லா வடிஞ்சிரு வடிஞ்சதுக்கு அப்புறோ நல்லா கெட்டியாய்ரு அத வந்து ஒரு பாத்தரத்துல போட்டு அப்டியே அந்த சேப்ல அழுத்தி வெச்சுட்டா ஆ ஃப்ரிட்ஜுகுள்ள வெச்சிருவேங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு எட்டு மண்நேரோ கழிச்சு பாத்தோன்னா அது நல்லா கெட் டியாய்ரு அப்புறோ பன்னீர் ஆய்ருங்ளா அத சும்மா வெங்காயோ தக்காளி போட்டு அ அப்டியே வனக்கி குடுத்தேன்னா அப்டி புள்ளைக் ஆ கொழந்தைங்களுக்கு ஆ ஒரு பைய சாப்ட்டுக்குவா அது கொஞ்சோ அவுங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கெடைக்குல்லங்க
ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் நானு பன்னிர் அப்டிதாங்க பிரிப்பேர் பண்ணுவே நீங்க வந்து பாக்கெட் பால்ல பண்றிங்கன்னு சொல்றீங்க நா வந்து பசுபால்லதான் பண்ணுவேன் ஆ பிள்ளைகளுக்கு மேக்சிமம் பாக்கெட் பால் குடுக்குறது இல்லங்க ஒருதடவ குடுத்து பிள்ளைக்கு சேராம போச்சு அதுல இருந்து பசும்பால்லாம் நான் வந்து யூஸ் பண்றது சின்ன வயசுல இருந்தே பசுபால் தான் யூஸ் பண்றேன் அதனால பசும்பால்லயே என்ன பண்ணிருவோம் தயிருக்கும் ஒர ஊத்தி வச்சுருவோம் தயிருக்கு நைட்டே ஒர ஊத்தி வச்சுருவோம். பன்னீர் பிள்ளைங்க என்னைக்காவது பன்னீர் எனக்கு வந்து வேணும் அப்டின்னு சொல்லி ரைஸ் மாரி வேணும் இல்ல ஃப்ரை மாரி பண்ணி குடுங்கமா அப்டின்னு சொல்லி சொன்னாங்கன்னா முதல் நாளே என்ன பண்ணிருவோம் எக்ஸ்ட்ரா பால் வாங்கி அந்த பால்ல வந்து நறைய பேர் வினீகர் புழிவாங்க வினீகர் போடுவாங்க நம்ம வினிகர் எல்லாம் யூஸ் பண்றது இல்ல அதுக்கு பதிலா ஆப் லெமன்ன புழிஞ்சு நல்லா வடிகட்டி நீங்க சொல்ற மாரிதான் அதுக்கேத் த மாரி வந்து ஒரு வெள்ளை துணிய போட்டு நல்லா வடிகட்டி நல்லா சுடதான் செய்யும் இருந்தாலுமே வந்து அத வந்து இது பண்ணி நல்லா புழிஞ்சு இப்ப வந்து நறைய வந்துருச்சுங்க பன்னீர் வந்து வைக்கிறது வந்து நம்ம இந்த மாரி கஷ்டப்படும்னு தேவையே இல்ல பண்ணிற வந்து என்ன பண்னுனா அதுக்கு ஷேப்ல வர்றதுக்கு தண்ணிய வடிகட்டுறதுக்குன்னு ஒண்ணு வந்துருச்சு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா அதுல நம்ம வந்து போட்டு வச்சாவே போதும் அது மேல அதுவே வந்து அதோட மூடிய வந்து மூடினாவே போதும் அழுத்தம் குடுத்துறுது அழுத்தம் குடுத்தா அந்த ஷேப்கே வந்துடுது நம்ம ஸ்கொயரு அ இந்த ஷேப்கே வந்துருது ஸ்கொயர் ஷேப்கே வந்துருது அது அப்டியே வந்து நம்ம எடுத்து ஒரு பாக்ஸ்ல போட்டு நம்ம ஃப்ரீசர்ல வந்து வச்சுக்கலாம் அத வந்து நம்ம தேவைங்கிறப்ப நமக்கு வேணுங்கிறத யூஸ் பண்ணிக்கலா ஆனா மே க்சிமம் வந்துங்க அது வந்து கடை பன்னீர் மாரில்லாம் யூஸ் பண்ண முடியாது கடைல எப்டின்னா ஒரு வாரோம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டேட்டு போட்டிருக்கோம் இந்த பத்து நாள் பதினைந்து நாள் நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் அதுக்குள்ள வந்து அத வந்து கிளியர் பண்ணிடனும் இல்லைன்னா அதுவும் பிள்ளைகளுக்கு கெடுதிதான்
ஆமாங்க நீங்க சொல்ற மாதிரி அதுவும் உண்மைதான் அப்பறம் பாத்தீங்கன்னா இப்ப நான் பால் காய்ச்சற இல்லைங்க அந்த பால் ஆட இருக்குல்ல அந்த பால் ஆடையை வந்து சேத்து வைச்சிருவேன் சேத்து வந்து பிரிட்ஜிக்குள்ள வச்சிருவேன் வெளியில வச்சா கெ போயிரும் ஆ ஃப்ரிட்ஜு குல்ல
பிரிஜ்ல வைக்கிறதுக்கு பதிலா நீங்க ஃபீசர்ல அத வந்து சேர்த்து நீங்க வச்சீங்க வைச்சுப்போங்களேன் அது வந்து நானும் நீங்க சொல்றது க செய்வேன் அதனாலதான் சொல்றேன் அதுல இருந்து நெய் ப்ரிப்பேர் பண்ணி எடுப்பேங்க
ஆமாங்க ஆ வந்து பாத்தீங்கன்னா ஃபிரீசர்ல வச்சுட்டு ஒரு பத்து நாள் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்பறம் அத மிக்சில அடிச்சோம் அப்டின்னா அப்டியே மேல ஆட மாரி வரும் அத மட் டும் நல்லா காய்ச்சி முருங்கை இலை முருங்கை பூ போட்டு நல்லா காய்ச்சுனா நெய் கெடச்சிடும் இப்ப வெளியிலல்லாம்
கீல
கடையில வாங்கனுன்னு போனே டால்டா கலந்துடுறாங்க ஒரு அதாவது தூய்மையான நெய் கிடை க்க மாட்டேங்கிது இப்ப நம்ம வீட்லயே செஞ்சோம் அப்டின்னா நம்மளுக்கு சுத்தமான நெய் கிடைக்குது நெய் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாடு சாம்பார் சாதத்துக்கு அப்பறோ நம்ம தேவையானதுக்கெல்லாம் நெய் சேர்த்து இந்த பட் பிரெட் எல்லாம் சாப்டும் போது நெய் தோசை சுடும்போது நம்ம நெய் சேர்த்துக்கிறோம் அப்டி நெய் சேர்த்துக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியாவும் இருக்கு வயித்துல புண்ணு வாயில புண்ணுன்னா அ இதுவு சரியாகுங்க
ஆமாங்க எ நானு இப்ப அப்டிதாங்க பிரிப்பேர் பண்ணேங்க அதுலருந்தே நீங்க வந்து வெண்ணெயு எடுத்து வெச்சுப்பீங் கொஞ்சோனு பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு கொஞ்ச வந்து வெண்ணைய எடுத்து வெச்சு அதுல வந்து ஏனா ப்ரெட் ரோஸ்ட்டு மாரி போட்டு குடுத் தந்துள்ளது பிரட்டோஸ்னா வந்து இந்த பிரெட்டு இல்ல மைதா பிரெட்டு குடுக்கிறது கெடையாது வீட் பிரெட்டு வாங்கி அதுதா நம்ம வந்து பிரிப்பேர் பண்ணி அதுல வந்து என்ன பண்றதுனா மேல வந்து டோஸ்ட்டு மாரி போட்டு நல்லங பட்டரத் தடவி வீட்லயே வந்து அது இது மாரி பண்ணி குடுத்துட்றது ப பட்டர் பண்ணுன்ற மாரி பட்டர்ல வந்து இந்த மாரி டோஸ்ட்டு மாரி பண்ணிக்குட்த் து குடுத்தம்னா பிள்ளைய வந்து அத என்ன பண்ணிட்றாங்க வெறும் பிரெட்டா மட்டு சாப்டாம இந்த மாரி இதுவு சாப்புட்றனால அதுகளுக்கு கொஞ்ச ஸ்டொமக் ஃபுல்லா வந்து இருக்கு நானு வீட்லயே வந்து நெய் வந்து ஃப்ரீசர்ல வந்து எடுத்து ஆடைய எடுத் த்து பிரிப்பர் பண்ணி தெனமு எடுத்தெடுத்து பிரிப்பர் பண்ணி வச்சிருவே ஒன் வீக் கு இல்லனா டூ வீக்கு அதுக்குள்ள வந்து அத என்ன பண்ணுவேனா எடுத்து காய்ச்சி அத நல்லா வந்து அ காய்ச்சி இது பண்ணி பிள்ளைகளுக்கு வீட்ல தாங்க நெய் குடுக்குறது வெளிய வாங்குனம்னா ஒ ஒரு கிலோ வந்து எண்ணூத்தம்போரூவா தொளாயிர்ரூவா சொ சொல்றாங்க அது வந்து ஹெல்த்தியா அன் ஹெல்த்தியானு தெரியல அதுலயு நெய்யிலயு இப்ப நெறையா வெரைட்டி வந்துருச்சு ஆட்டுப்பாலு மாட்டு நெய்யினா எல்லோ கலர்ல இருக்குமாம்ல எருமா மாட்டு நெய்னா அது என்னமோ சாண்டில் கலர்ல இருக்குமாம்ல அதே நானு அத ஒர் தோட ஒரு இதல பாத்தேங்க அதனால உங்கள்ட்ட சொல்றே
நா அப்பற பாத்தீங்கனா தயிரு வந்து பாத்தீங்கனா கடைல வாங்குறதில்ல நா வந்து மாட்டு பால்ல போட்ற தயிரு தாங்க எடுத்துக்கிறது நானே தயிர் ரெடி பண்ணிக்குவே ஆ தயிர் ரெடி பண்ணி ஆனா தயிரா சாப்ட மாட்டே நானு நா வந்து இப்ப ஏனா தயிரு வந்து பாத்தீங்கனா ஒடம்புக்கு நல்லதுதா ஆனா அது வந்து ஹீட் நம்மளுக்கு ஒடம்பு வந்து சூட்ட ஒடம்புக்கு சூட்ட அதிகமாக்கு அதே நம்ம தயிருக்கு பதுலா தயிர வந்து மிச்சில ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம ஒரு டம்ளர் அதாவ்து காலிட் ட்ரு தயிருக்கு ஏ ஒரு லிட்ரு தண்ணி சேக்கலா அந்த அளவுக்கு தண்ணி சேத்து அத குடிக்கும் போது நா மோர்ல மோரா அத மோரா கன்வெர்ட் பண்ணி நம்ம குடிக்கும் போது பாத்தீங்கனா நம்ம ஒடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரு அப்பற மோர்ல வந்து பாத்தீங்னா ப்ரோபயாட்டிக் இருக்கு அது வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது நம்ம ஒடம்ப பாதுகாக்குறதுக்கு அதுனால நா எப்பவுமே பசங்களுக்கு தயிரா குடுக்க மாட்டேங்க தயிரா குடு சாப்ட்டாலுமே தயிரா சாப்புடாதடான் சொல்லிட்டு நா வந்து காலைலயே என்ன பண்ணுவேனா தயிரு இருந்தாதானே ஊத்திக்கிறாங்க அப்டின் சொல்ட்டு காலைலயே நா மோர் அடிச்சு வித்துருவே அவுங்க வெளையாண்டுட்டு வரும்போதோ இல்ல தண்ணிக்கு பதிலாவோ எதுவா இருந்தாலு அந்த மோர குடுத்துருவே ஆ சப்போஸ் அவ்ங்க வெறுமன குடிக்கல அப்டினா ஒரு பாட்டில்ல ஊத்தி குடுத்துருவே அப்பப்போ அவ்ங்க வெளையாண்டுட்டு வரும்போது இல்ல அவ்ங்க பக்கத்து லே எழுதும் போதோ படிக்கும் போதோ பக்கத்துலயே வெச்சிருக்கும் போது அந்த பாட்டில்ல எழுதி கு குடு பாட்டில்ல ஊத்தி வெச்சிருக்கிறத பாத்தீங்கனா அவுங்க அப்டியே கொஞ்ச கொஞ்சமா குடிச்சிருவாங்க அப்ப பாத்திங்னா உங்களுக்கு அது ஒரு ஃபீலா இருக்காது நம்ம இவ்ள குடிக்கறமா அப்டின்னு கொஞ்ச கொஞ்சமா குடிக்கும் போது அவங்களு கொஞ்ச அதிகமாவே குடிச்சுக்குவாங்கங்க
நானு அப்டிதாங்க வீட்லயே தயிரே பிரிப்பேர் பண்ணி வெச்சுக்றதுங்க நைட்டே பால ஒற ஊத்தி வெச்சர்றது பிள்ளைக மேக்சிம வந்து மோர்ல்லா குடிக்கமாட்டாங்க தயிர் சாதம் கேப்பாங்க ஒரு பைய கேப்பா ஸ்கூலுக்கு ப்ரிப்பேர் பண்ணி குடுங்கமான் சொல்லி சொல்வா அதனால என்ன பண்ணிர்றது தயிர் வந்து இப்ப பாப்பா வீட்ல இருக்கனால பாப்பாவுக்கு தயிர் சோறு வந்து டாக்ட்ரு குடுக்கலானு சொல்லிக்காங்க சின்ன பிள்ளையில இப்ப கொழந்தைக்கு வந்து கட் ஹெல்த்துக்கு நல்லது குடுக்கலாம் தயிரு மோரு தேங்காப்பாலு அந்த மாரி நீங்க குடுங்கன் சொல்லிருக்காங்க அதனால வந் து வீட்லயே ஒற ஊத்தி வெச்சுக்கிறது கடைலெல்லா தயிர் வாங்கறது கெடையாது பயங்களுக்கு ஸ்கூல்ல வந்து ப்ரிப்பேர் ப ச ரைஸ் எதுவு பண்ணி குடுக்கணுனா கர்ட் ரைஸ் பண்ணி குடுக்கணுனா அந்த தயிரே வீட்ல ஒற ஊத்தி வெச்ச தயிரே வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடுத்தறதுங்க
ஆ சேரிங்க ஏ ஆமாங்க எதுமே வந்து கடைல வாங்காம நம்ம வீட்ல ரெடி பண்றதே வாங்கிட்டோ அப்டின்னா ரொம்ப நல்லதுங்க
அது உண்ம தாங்க நம்ம வந்து ரெடி பண்றது வந்து கஷ்டோ அப்டின் நம்ம நென ச்சோன் வெச்சுக்கோங்களே அப்பற வந்து நம்மளால எது பண்ண முடியாது எல்லாமே நமக்கு கஷ் டமாதான தெரியு சேரிங்க ஆ சரிங்க